ஆ ஆ எப்டி இருக்கே
நல்லாருக்கேன்கா நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே
தம்பி குட்டி என்னா பண்ணுது ம் நல்லாருக்கானா நா எத் எத்ன டைம் சொல்லிருக்கே ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்கன்னு சொல்ட்டு காலே பண்ல
ஐயோ ஆ பேச ஆரம்பிச்சிட்டா வாய் அடிக்கிறா
ஆ
எங்க ஃபோன் பண்ணா டைமே இல்ல அவன் கூடவே விளாட்ணுமா சம்ச்சா தூங்கும்போதுதா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்குதா
ஆ
எழும்பா போன் பேச மாட்டேங்கிறா ஓடுறா அங்க இருந்த போன்ல பேச மாட்டே பக்க பக்கத்துல நேர்ல பாத்தா அப்படி வாய் அடிக்கிறா போன்ல பேசுறது இல்லையா மு என்ன புரியல
இது தம்பி பிறந்த எத்தனைமாசம் ஆகுது
மூணு வருஷம் ஆச்சே
ஓகே ஓகே அப்படினா நல்லா பேசுவான்ல சண்டை போடுறானா
ஐயோ சவுண்டா ச சண்டை எல்லாமே வாய் அடிக்கிறேன் ஏதாவது சொன்னா பாத்தா பெரியவங்க பேசும் மாரி பேசா பாத்தா நம்ம சொல்லி் குடுத்து பேசின மாரி அப் எப்டி பேசுறா அவே
உம்
ஆ அத்தான் அவ அத்த திட்டிட்டே இருப்பாங்க இப்படி வாய் அடிக்க கூடாதா கொஞ்சோ கம்மி பண்ணுடா அப்டிம்பாங்க
ஹ
அய்யா கு டு அவங்கள புடிச்சு திட்டுவான் இப்டிதான் சொல்லி் குடுப்பாங்களா வெளில யாராவ்து இப்டி வளத்தா இப்பத்தான் சொல்லி குடுத்துருக்காங்க அப்டி அப்டின்னு சொல்வாங்க அவே எங்க கேக்குறதுல நான்தா சொல்லுவேட்டே அவே சின்ன பையே த்த பெரிய வல வளர வளர சரியாயிடுவான்
ம்
அவனுக்கு தெரியாதுல்ல அப்டிம்பேனா
ம்
ஆனாலும் இது ரொம்ப வாயிம்பாங்க
ஹா
ஹா ரொம்ப வாய் அடிக்கிறான் ஃபஸ்ட்ல எல்லா பேசவே இல்ல பேசவே இல்ல நல்லாவே வாய் தாரெ உ தந்து நல்லாமே ப்னொ ப்ரொனன்சேஷன் நல்லா பண்ணறதுல்ல அப்டி இப்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க
ஆ
இப்ப பேசுனா அய்யய்யோ இவளோ பேசுறா வாயே மூட மாட்டேங்க்றான்டா ம்பாங்க
ஹ
என்னா பண்ண பேசுனாலு ப்ரச்சன பேசாம இருந்தாலு ப்ரச்சன
ஆமா சின்ன பிள்ளதான அவே என்ன பண்ணுவா நீங்க எல்லாரும் பேசுறத நல்லா கவனிச்சிருப்பா ஸோ அவனு அதேபோலவே பேசியிருப்பான்
ஐயோ வாய் அடிக்கறது இங்க வந்து வெளில போறவுங்கலெல்லா வெளில பால்கனியில இருந்து கூப்பறது எல்லாத்தையு கீழ வா ஆ அண்ணானுல்ல அக்கானு இல்ல பேர் சொல்லி கூப்பறது
ஹ
அஹோ இங்கெந்து பால் பால்கனிலருந்துவுண்ட் அடிக்குது நம்ம துணியதா பால்கனி போலாம் போனா கதவு தர் முந்தா அங்க போய் நின்னுட்டு கீழே சவுண்ட் போட்டாங்கன்னா இவே மேலருந்து கீழ சவுண்ட் போட்தா அவுங்களுக்கு
உம்
அண்ணானே கூப்பறதில பேரு சொல்லி கூப்டுட்டே இருப்பாங்க அதான் அந்த ஆன்ட்டி சொல்வாங்க க்ஷ அதுக்குள்ள இவ்ளோ வாய் அடிக்கிறான் ம்பாங்க பக்கத்து வீட்டு ஆனர ட்டி எல்லாம்வல்ல ஞ் அது
அவுங்களோட லாங்குவேஜ் எல்லா உங்களுக்கு தானே புரியும் அவே சொல்ற ஒரு சில வேர்ட்ஸ் எல்லா இதுதான்
ஆமா மேன் ஆ யாருக்குமே இப்ப நம்ம நம்ம நம்ம பசங்கன்னா அவுங்க பேசுறத நம்மளுக்கு தா புரியு
ஆம்மா ஆமா
அவுங்களுக் புரியாது என்னமோ சொல்றா என்னமோ சொல்றான் என்ன சொல்றானே தெர்ல ஓ பையேம்பாங்க அதுக்கப்றோ நா உனுக்கு மட்டும் எப்டி தெரியுது அவே பேசுறது அப்டிம்பாங்க அப்டிம்பாங்க அந்த எல்லா கஷ் அங் அங்க பையங்கல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க்கா
ஆ என்ன பண்றாங்க
அவங்க வெளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் சண்ட சதாசர்வகாலமு அப்டிதா இருக்கு
ஓ அவங்க அவங்க எப்போ பேசுனாங்க ரெண்டு பேருமே சீக்கிரம் பேசிட்டாங்களா இல்ல மெதுவா பேசனாங்களா
இல்ல ரெண்டு பேருமே கரெக்ட் டைம்ல பேசிட்டாங்க அதெல்லா எந்த பிரச்சனயும் இல்ல ஒரு ஒன் இயர் முடிஞ்சோனே பெரிய வந்து அந்த ஒன் இயர்லயே வந்து அம்மா அப்பா
இதே போல வார்த்தைகள்ல்லா வந்துச்சி
ஆ ஓ செரி செரி ம் ஆ
ஆ அதான் அதே போல்லா பேசுவாங்க ஆனா அவ பேச ஆரம்பிச்ச புதுசுல அவ்ளோ ஒரு ஆசையா இருக்கும் நீ பேசுப்பா பேசுப்பான்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பே
ஆ
அதே போல அவ பேசுன வீடியோஸ் எல்லா எங்கிட்ட இருக்கோம் நடந்தது இதெல்லாருக்கோம்
ஆமா அதெல்லா நல்லா மெமரியா இருக்கோம்
ஆமா
அ ஆ
ம் அதான் அந்த இதெல்லா செய்வ நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அவன் பேசுனது உங்களுக்கு தா புரியும்ட்டு அத ள்ள என் பையன் பேசினது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தா புரியும் அத்த மாமாவுக்கு கூட ஒரு சில வார்த்தைகள் புரியாது
ம் அதே போல சொல்வான் அப்றம் வந்துட்டு ஏன் நேமே வந்து பாதி பேர தா சொல்லுவான்
அவன் ஃபுல்லா சொல்றதுல
ஆ ஃபுல்லா சொல்ல தெரியாது பாதி நேமா சொல்வான்
ஆ
அதே போல இந்த ஏதாவது பூச்சில்லாம் பாத்துட்டானா பூ பூ பூ ன்பா
அவே ஆ
பூ பூ அப்டிங்கறப்பியே அந்த ஒரு வயசுலல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு சின்ன கொசு வந்து வந்துட்டா கூட மா பூ பூ
ஓ
அ அப்டின்னு சொல்லி வீட்ட ரெண்டாக்கிடுவான்
ஆ அதெல்லா அவங்க அப்பா பேசுறதெல்லா அழகா இருக்கும்
ஆமா
ஆ இப்போ பேசுன கொஞ்ச நேரம் வாய மூடுங் அப்டினா
ஆமாமா அதுவும் அவன் பேசும்போது அந்த கண்ணோட கண்ணு பேசும் சொல்வாங்கல்ல அதே போல இருக்கும் அந்த ஒரு வய்சுல பேசும்போதுல்லா அவன் கண்ணும் சேந்து பேசு அந்த கண்ண நான் பாத்துட்டே இருப்பே அது எவ்வளோ ரியாக்க்ஷன் காமிக்குது ஏதோ ஒரு பரதநாட்ட டான்சர் ஆடுவாங்கல்ல
ஆமா கண்ணு அந்த சைடு இந்த சைடு உருட் டிட்டு சொல்வாங்
ஆமா அதே போலயே பேசுவாங்க அவ்ளோ அழகா பாப்பே அவ பேசுற வார்த்த ஒன்னு ஒன்னையு அவ்ளோ கூர்ந்து கவனிப்பே
ஆமா நீ வீடிய எடுத்து வெச்க்கீங்ல
ஆ வீடியோ வெச்சிருக்கே இப்ப எல்லா பேசினாங்கன்னு வெச்சுக்கோங்களே கைய எடுத்து கும்பிட் ட்டு பிளீஸ் என்ன ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீயா விடு நீ பேசுற குரல் வந்து எ மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஆ அப்டின்ட்டு ஆகுது
ஐயோ ஆன அ
அவ பேச ஆரம்பிக்கும் போது பேசு பேசுன் சொல்ல வேண்டியது இப்ப புள்ள பேஸ்னா இந்த வயஸ் சொல்ல வேண்டியது அப்டிம்பாங்க நாலா நெனச்சுப்பே உங்கள அந்த அளவுக்கு அவ டார்ச்சர் பண்ணானா நீங்க என்ன தாண்டி திட்டுவீங்க
ஆம்மா பசங்க அப் போய் எங்க அம்மா சொல்வாங்க பசங்கேனா அப்டிதா இருப்பாங்க நீ ஆ பேசனா போதுல்ல கொஞ்ச பேர் மெதுவா பேசுறாங்களே இவங்க சீக்கிர பேசிட்டாங்கன்ட்டு நீங்க இது பண்றீங்க ஆம்மா ஒரு தடவ பேசனா போரு உங்குளுக்கே ஒ லீவ் மட்டு லீவ் நாள் மட் ட்டு வருதுனால உங்குளுக்கு தெரியறதில்ல
ஆ கரெக்ட்டு அதேதா நானு செல்வே ஒரு பத்து நிமிஷோ பேசர் பாக்கர்து ன்னால உங்களுக்கு தெரியில ஃபோன்ல பேசறத்னால
ஆம்மா
ம் டே ஃபுல்லா இருக்றத்னால எங்களுக்கு தா தெரியு அப்டின்னு அம்மா சொல்வாங்க ஒரு சில கொழந்தைங்க பேசலன் சொல்லிட்டு டாக்டர்ட்ட அழச்சிட்டு போயி ஸ்பீச் தெரப்பிலா குடுக்குறாங்க பேச மாட்றாங்க இவெல்லா அவ்ளோ கருத்தா இருக்கான் நம்ம கடவுள் க்குந்தா நன்றி சொல்ணு ஏ நீ வந்து திட்ற புள்ளய அப்டிம்பாங்க
அ அய்யய்யோ அ ஆ
குடு ஒரு பங்குல சேத்துப்பே
ம்
ஆனா அம்மா சொல்றதெல்லா பாத்தா எனக்கு என்ன திட்டுவாங்க எ பசங்கள நா திட்டிட் டே அப்டின்னா அவங்க என்னை திட்டுவாங்க எப்டி நீ புள்ளய சொன்ன எப்டி நீ புள்ளய இது பண்ணே அப்டின்ட்டு
ஐயோ கஷ்டோ எப்ப பேசனாலு பேசுறாங்க இது பண்ணாலு பண்றாங்க இவன எங்க எங்க இதுல இவன நல்லா வாய் அடிக்கிறானு பேரு வெச்சிருக்காங்க
ஆ
ஆ அந்த மாத்ரி இருக்குறனாலதா கொஞ்ச கம்மி பண்ணுடா வாயேம்பே எங்க கேக்றா அவன் சின்ன கொழந்த தானே அப்டிம்பாங்க அத்த விடு அவ சின்ன கொழந்த தானே அப்டின் நா சொல்வே அத்த நீங்க இப்டியு பேசுறீங்க அப்டியு பேசுறீங்க என்னப் ஐயோ நா யார் எத பாத்துக்ணு ஒரு தடவ சொல்வீங்க வாய் அடிக்றா கம்மி பண்ண சொல்வீங்க மறதட சின்ன கொழந்த தானே சரியாயிடுவா அப்டிங்குறீங்க விடுன் சொல்றீங்க அப்டின்னு அ இது அது அப்பப்ப வர்ற வார்த்ததாங்றாங்க
ஆமா அது நீங்க சொல்றது கரெக் ட்டுதா ஒரு நேர என்ன தெரியுமா செய்வாங்க அவங்கள ஏதாது பேசிட்டா அப்டின்னா எப்படி பேசுது பாரு எப்படி பேசுது பாரு புள்ள அப்படிம்மாங்க
அ ஆ
அதுவே நம்மள பேசிட்டா அப்டின் நம்ம ஏதா சத்தம் போட்டோ அப்டின்னா அவ சின்ன புள்ள தானே அதெல்லா வளர வளர சரியாயிடுவா அவுனுக்கு என்ன தெரியு அஞ்சு வயசு வரைக்கு குழந்தைங்க இப்படிதா இருக்கு இவனு ட அப்பன்ல்லா பேசாத பேச்சா அப்டிமாங்க
ஆமா இவ சேட்ட பண்ற ரொம்ப சேட்டைப்பண்ணாம இப்டிதா பண்ணுவியா அப்டி இப்டின் திட்னா சொல்வாங்க அந்த காலத்துல அவுங்க அப்பா பண்ணாத சேட்டையா இவ பண்றா ஆ அது ஜால்ரா அவுங்கிள்க்கு ஆ
ஆமாமா நா கூட நா மட்டுந்தா இப்டி தி ட்டு வாங்கரனோ நெனைச்சே எல்லாத்து வீடு இப்டிதா இருக்கு
அய்யோ எல்லா வீட்டு யார் யார் வீட்ல கொழந்த இருக்கோ வாய் அடிக்கிறாங்ளோ எல்லா வீட்லயு அப் டிதா இருக்கு
ஆமா அ அதுலையு சில நேரோ சொல்வாங்க அப்படியே அம்மா மாரியே பேசுறா பாரு திமுறா பேசுறா பா இது வந்து எ அம்மாவோட டைலாக் நீ இப்டி தாண்டி திமுறா இருப் ப அதனால தா உ புள்ள இப்டி இருக்
ஆ ஐயோ அதெல்லா கேட்பது ஏதா திட்னுனா நா சொல்வே என்ன அ அவுங்க அப்பா அப்டி சொன்னா நீங்க என்ன திட்றீங்க இல்ல அவன திட் றீங்ளா மறைமுகமா என்ன திட்றீங்ளா இல்ல அவன திட்றீங்ளான் கேட்டுட்டே இருப்பே
ஆமாம்மா
இல்லடி அவன தா சொன்னேன்வாங்க ஏதாவது சொன்னா அவ ஏதாவ்து சொல்ட்டா ஐயோ வள்த்துருக்கா பாரு பொண்ண பையன அந்த மாரி திட்டுவாங்க
ம்
நா அதா சொன்ன அப்ப நீங்க எல்லா ஒண்ணுமே பண்லையா நாங்கதா இது திட்டு வாங்கணுமா அப்டின்பே எல்லா பேசுனாலு பேசுலனாலு இது கஷ்டோந்தா இவுங்க
ஆமாங்க கொழந்த வளக்கறதே ஒரு கஷ்டோனா அதுல இவுங்கள்ட்ட வாங்கற திட்டுக்கள் இன்னு கஷ்டோ
ஆமா ஆ
ம்
சேரி வேல எல்லா முடிஞ்சிருச்சா
கொழந்தைய பத்தி பேசிட்டு இந்தம் ன் நம்ளுக்கு பொழுது போறதே தெரியாது நீங்களு போய் பா தம்பியே பாருங்க நானும் போய் பாக்றே பசங்க என்ன பண்றாங்கட்டு
ஆ சேரி அப்போ நாளைக்கு கூப்பட்றே சரி அப்போ ஆ